ஆஹ் கே சொல்லுங்க தோழி
ஒரு கால் வேஸ்டா போச்சு தோழி
ஆமா தோழி நீங்க பண்ணிருக்கீங்க ஆஹ் கேக்கல
ம் ம் அதான் என் என்னன்னு தெரியல அப்டி விட் விட்டுவிட்டு கேக்குது
ஆமா ஆமா என்னன்னு தெரல ஆப் இஸு ஏற்கனே சொன்னாங்க அது பே
உம் உம் அத நறைய காலிப்போம் முப்பது கால் பேசுறோனா எப்டியும் பத்து கால் வேஸ்டாதான் போது
ஆம்மா த்
என்னந்தெர்ல
சொல்லுங்க தோழி அப்பறம் உங்களுக்கு என்லா சாப்பாடு எல்லாம் புடிக்கும்
எனக்கு மட்டன்னா ரொம்ப புடிக்கும் அதோம் அவ் பண்ணி தரணும் நம்ம சா நம்ம பண்ணோனா அது நல்லா இருக்காது எங்க அம்மா எங்க அத்தை யாரது பண்ணி கொடுத்த நா எப்ப ரத்தம் புடிக்காது சேரி
சேரி சேரி எனக்கும் புடிக்காது ஆனா இந்த சூடா செஞ்சு தந்தா கொஞ்சோண்டு சாப்புடுவேன் அவ்வளவு தான்
ம் ம் அது ஆறிடிச்சின்னா நல்லா இருக்காது ஒரு மாரி ஸ்
ஆமா ஆமா ம்
நான் அந்த மட்டன்லனா அந்த ஒடம்பு பீஸ் சாப்டுவோம்ல அந்த எலும்பு பு ல்ல தா ஒரு சாப்டா இருக்கும்ல அது சாப்பிடுவோம் மித்தபடி எதும் சாப்ட்டது இல்ல மண் மண்டை சாப்பிடுவேன் மண்டை எதுக்கு தெரியுமா என் பையன் கன் கொழந்த பிறந்தப் அப்ப வந்து தலை நிக்கணோ அப்பிடின்னு சொல்ட்டு அடிக்கடி வாங்கித் தருவாங்க மட்டனோட மண்ட சாப்ட்டா பையனுக்கு மண்ட நிக்கும் அப்பிடின்னு சொல்ட்டு அடி கடி வாங்கி தருவாங்க அப்ப சாப்ட்டதுதான் அதுக்கப்பறம் எல்லா வாங்கியே தரல அது ஒரே எலும்பா தான் இருக்கும் ம்
சேரி தோழி ஆமா ஆமா சிக்கன் பிடிக்கு
உம் உம்
ஆமா தோழி சிக்கன் பிடிக்கு நா வந்து பெப்பர் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கு நாங்க தோசைகல்ல போட்டு வறுத்து சாப்பிடுவே
சேரி சேரி தோச கல்லுல போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆயில் ரொம்ப புடிக் காதுல
ஆமா ஆமா லைட்டா ஆயில் ஊத்தி சிக்கன வேக வச்ச சிக்கன அதுல போட்டு ம் அதுல வந்து பெப்பர் போட்டு பெப் பரு அதுக்கப்றோ மெளகா பொடியு மல்லி தூளு அதுக்கறோ உப்பு இதல்லா போட்டு நல்லா வருத்தோனா நல்லா இருக்கு கொஞ்சோ வெங் வெங்காயோ கூட சேத்துக்கிட்டு வெங்காயோ தக்காளியல்லா சேத்துக்கிட்டோன்னா நல்லாருக்கு தடவீனா வைக்கிறதுதுல சிக்கன மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சிரணு கொஞ்சம் வேக வச்சுட்டு ஏன்னா வேக வக் முடியாதுல தோசகல்ல வந்து இல்லெட்டி கொலம்பு மாரி பண்ணிட்டு கொழம்பு இத வச்சுக்குணு அதுலஇந்து அரிசி எடுத்து போட்டு வருத்து சாப்ட்ர வேண்டி நாங்க முக்கவாசி மட்டன் கொழம்புலா வெச்சா அவ்ளோதா ம்ம் மட்டன் கொழம்பு வெ வச்சா நாங்க அப்படிதா பண்ணுவமே மட் டன்னு இல்ல எனக்கு அதுல சாப்ட பிடிக் க்காது வறுத்து சாப்டதா பிடிக்குமே எதுனாலு தோச போட்டு வருத்துருவே ம்
மட்டனையுமா வருத்து சாப்டுவீங்க
ஆமா நல்லாருக்கோ
அப்ப அப்படியா மட்டன்னா ஈரல்தா எனக்கு வரு தத்து தந்திருக்காங்க தோச கல்ல போட்டு அந்த மாரலா ம் ம் சுவரோட்டி சாப்ட்டுருக்கேன் அந்த மாரி இந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல சொல்லும்போது ஈரல் மாரியேதா இருக்கு சொல்லும்போது நம்ம எந்திச்சு போய் வேலய பாத்துட்டு வரணு
ம் ஆமா ஆமா ம்
சொல்லுங்க தோழி வேற எதாது டாபிக் சொல்லுங்க
வேற என்ன தோழி அப்பறம் ஏதாச்சு புட் ரிவ்யூ நீங்க எங்கயாச்சு போ போன இடத்துல ஏதாவது புட் உங்களுக்கு புடிச்சிருக்கா
என்ன ரிவ்யூ நான் சிக்கன் பாஸ்தா சாப்ட்ருக்கே சிக்கன் பாஸ்தா நம்ம பண்ண ஆமா நம்ம பண்ணம்ன இல்ல இல்ல இல்ல இல்ல ச அதெல்லா நம்ம பண்ணா சொத பிரு இது வந்து கடையில தா சாப் இருக்கேன் எங்கேயுமே நல்லா இருக்காது நான் ஒரு எடத்துல ஆ ஆ ஆழ்வு படி சாப்ட ஆனா டேஸ்டா இருந்தது சிக்கன் நல்லா சா சாஃப்டா இருந்தது அதே மாரி எங்க ஊர்ல புரோட் நல்லா இருக்கு ஒரு புரோட்டா ட்வெண்டி ஃபைவ் ருபீஸு முன்னாடி ட்வெண்டி தா இருந்தது இப்ப ட்வெண்டி ஃபைவ் ஆகிட்டாங்க சா ப்புறவங்க அதிகரிக்க அதிகரிக்க சாப்பாட்டோட ரேட் டு கூடிடுச்சு இப்ப வந்து சிலிண்டுரு வெல கூடிடுச்சு அப்டின்னு சொல்ட்டு பஸ்ஸுக்கு எங்களுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ல ஒரு ரேட் டுனா பிரைவேட் பஸ்ல மூண் ரூபா கூட அந்த மாரிதா வைக்கிறா அவன கட்டுப்படுத்த யாராலயுமே முடி டில
செரி செரி
அவன் வைக்கிறதா டிக்கெட அப்டின்னு சொல்லிட்டு
ஆஹ்
போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான் பிரைவேட் பஸ்காரே எங்க ஊர்ல பிரைவேட் பஸ் நெறைய இருக்கு டூரிஸ்ட் பிளேஸ்ங்குறதெல்லா மினி பஸ் வரும் மினி பஸ் வந்து எங்க வேணா சில் சிந்தலக்கர தெரியுமா ஒங்களுக்கு
சிந்தலக்கர தெரியு தெரியு எட்டியாபுரம் ஆமா ஆமா தெரியு எனக்கு எட்டியாபுரம் பக்கோ உம் உம்
டூரிஸ்ட் பிளேஸ்னா அங்க போனு செரிங்களா அங்க பாஞ்சாலங் கொறிச்சி அப்புறோ வந்து அரண்மன எங்க சிவங் கோயிலு பெருமாள் கோயிலு அப்புறோ வந்து அரண்மன அப்பறோ வந்து பாரதி காளிங்கயிலு அப் ப்பறோ வந்து இந்த இங்க வேற எங்க உமர் புலவர் மண்டவோ பாரதியார் மணி மண்டவோ பாரதியார் வீடு மொத்தோ இத சுத்தி பாக்குறதுக்குதா அந் மினி பஸ்ஸு வந்துச்சுனா இந்த பக்கத்துல ஒரு எடத் துல எறக்கி உட்றோ லேண்ட்மார்க்கு நம்ம சுத் திட்டு வந்து ஒக்காந்துக் இந்த மாரி
உம் ம் ம்
இத மெயின்டென் பண்றவரு இந்த இத்தன உமர் புலவர் மண்டவல்லா பூட்டியேதா இருக்கு நம்ம பாக்க போனோ அப்டின்னம்னா வெளில
இப்ப ஏனா எட்டியாபுரொ அழகுமே நா முன்னாடி சின்ன புள்ள ல பாத்துருக்கே இப்ப வந்து எப்புடி இருக்குங்குறது தெர்ல உள்ளக்கனா உடுறாங்களான் தெர்ல
ஆஹ விடமாட்டாங்க எப்பய்மே எப்பயுமே விடமாட்டாங்க சிஸ்டர் அது வந்து இது சரஸ்வதி பூஜைக்தா விடுவாங்க சரஸ்வதி பூஜைக்கு ஒரு நாள் விடுவாங்க அது வந்து அந்த சாமி அந்த அதா அதா இந்த சாமி இருக்குல அதென்னது சரஸ்வதி அது வந்து தங்க செல வப்பா ல அன்னைக்கொரு நாள் மட்டு வப்பாங்க வெள்ளி வைடூரியொ அதுல மினு மினுன் மின்னு அதுல வச்சுர்ந்தாங்க இப்பொ ராஜால்லாம் மாறுனதுக்கப்புறோ இப்ப ஆனாலு ராஜா ஆட்சி தா நடக்கு
ஆமாமா அங்க வந் இந்த வம்சங்கள்ருப்பாங்கல்ல
உம் இன்னு இருக்காங்க இப்பொ வந்து நாப்பத்தஞ்சாது தலமுற வந்து ஆமா இல்ல வந்து இப்பொ பேத்தில்ல பூ பூட்டே பூட்டின் சொல்ட்டு இப்ப நாப்பத்தஞ்சாது தலமுற
ம் அப்பா உம் உம்
மூணு வருஷத்துக் முன்னாடிதா பதவியேத்து ஊர்ல எல்லாருக்குமே சாப்பாடு ஃபுல்லா சாப்பாடு போட்டு ச ஆமா ஆமா சாப்பாடு போட்டு வச்சாங்க
எங்க அப்பாவோட ஊரு எட்டியாபுரம் தான் உம் எங்க அப்பா ஊரு எட்டியாபுரம் அவுங்க வளந்தது பொறந்தது எல்லாம் மே அங்கதான் அதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து பக்கத்து உள்ள ஊருக்கு கோயில்பட்டிக்கு வந்தாங்களே
உம்
அங்கதான் எல்லாமே எங்க அதாவது எங்க அத்தை வீட்டு கொலதெய்வம் எல்லாம் அங்க இது எல்லாருமே இருந்தாங்களே எங்க அத்தைல்லாம் கதையா சொல்லுவாங்க உம்
உம் உம் ஏன்னா
நாங்கனா இப்டி இருந்தோம் உம் எளம் போனமா பரவாயில்லையே உம் கொல கோவில்பட்டி அப்போ தெரியுமா உங்களுக்கு
என்னது
கோவில்பட்டி உங்களுக்கு தெரியுமாப்ப
பக்கம் தான் சிஸ்டர்
உம் விள்ளாத்தி குளம் கோவில்பட்டி
உம் உம் உம் உம் பக்கந்தா எங்கூர் பக்கந்தா எல்லாமே எந்த ஊருக்கு போனாலும் கோவில்பட்டி போயிட்டு எந்த ஊருக்கு போனனாலும் கோவில்பட்டி போயிட்டு நீங்க சொல்ற விழாத்திகுளம் அருப்பு கோட்டை ஆ தூத்துக்குடி மூணும் திரிஞ்சி போயிரலா ஆனா என்ன மூணும் பிரிஞ்சு நடுவுல திருநெல்வேலி எ மா ப்பிளைக்கு சாம்பூர் அடகுறதா ஊரு திருநெல்வேலி தா சொந்த ஊர் அதனால திருநெல்வேலி தெரியு
சேரி செரி செரி
உம்
அப்புற தோழி இங்க உங்க பிள்ளைங்களா சாப்டாங்களா நாளைக்கு என்ன சமையல் செய்யலா நெனச்சிடுருக்கங்க செரி செரி ஆஹ் சரி ஒரு கொழந்த தானா உங்களுக்கு உங்ளுக்கு ரெண்டு கொழந்தைங்ளா ஒரே ஒரு பைய ஓக்கே ஓக் என்ன படிக்கிறாங்க சேரி சேரி சேரி அப்ப ஜாலிதா உங்ளுக் அப்டியா ஏ
தெரியல எக்கோ அடிக்கு இவள்நேரோ நல்லாதா இருந்தது இப்ப எக்கோ அடிக்கு
என்னன் தெர்லயே
உம் உம் சேரி ஃப்ரீயா இருந்தா நாளைக் காலை ல்ல வாங்கன்ன
ஆஹ் சேரி ஓக்கே நானு ஃப்ரீ ஆய்ட்டு நாங்க காலைல கால் பண்ற
ம் உம் ம் செரிங்க ஸிஸ்டர் இன்னு ஒரு டென் மினிட்ஸ்கு ஒரு டூ மினிட்ஸ் பேசலா வேற எங்க போனிங்க எத்னா சொல்லுங்க
வேற எங்க தோழி போறது ஏ ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காங்க சோ வர போதா நாங்க எங்கனாலூ போவோ தோழி மத்த நேர்னா எங்கியு போ மாட்டோ வீட்லயே தா இருப்போ ஊம் ஆமா தோழி
வெளில எங்கயு போ மாட்டிங்க உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு
அம்மா அப்பா அம்மா எ கூட தா இருக்காங்க எ ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்கனால எ கொழந்தைங்க ரெண்டு பேரு பொம்பளப் பிள்ளைங்க ரெண்டு பேருமே சோ வந்து பாத்துட்டு நாங்க வாட்டுக் திருப்போ அவ்ங்க வர்றப்ப எங்கேயாச் பேய்ப்போ எ மாமியார் எல்லா பக்கத்ல தா இருக்காங்க எப் எல்லா வந்துப்பாங்க போய்ப்பாங்க
உம் உம்
ஆம்மா தோழி
எனக்கு ஒரே ஒரு பையந் தா செக்கேண்ட் ஸ்டாண்டட் படிக்கா
சேரி சேரி சேரி
பக்கத்துலதா ஸ்கூல்ல சேத்ருக்கனா அவே வந்து ரொம்ப எல் லா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயு சேந்துகிட்டு ஃபீஸ்ஸு பாத்திங்கனா அறுவதாயிர வருது சி
ஐயயோ இப்ப எ பொண்ணு எல் கே ஜி படிக்கிறா எல் கே ஜி படிக்கிறா அம்பத்தி ரெண்டு
உம் உம்
ஆங்லோ இந்தியன் சோ சென்னைல வந்து கூட தான இருக்கு
உம் உம் அதுக்கும் மேலதா நம்ம போனம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுனு ஒன்னு வாங்கிர்றாங்க அதுன் வாங்கிர்றாங்க ஆய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக் டிவிட்டி இன்னு மாச மாச ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா ஒரே ஒன்னு சிலம்ப கத்துக்குறா அது காண்டி வாங்குறாங்க
சரி தோழி நம்ம அடுத்த கால்ல மீட் பண்லா நாளைக்கு மீட் பண்லா தோழி ஓகே தோழி வக்கிறே தோழி ஆஹ் ஓகே தோ ஆஹ் ஆஹ்